ஹலோ ஆ வணக்கம் தம்பி எப்டி இருக்கீங்க தம்பி
நா நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தம்பி
ஆ நீங்க சாப்ட்டாச்சிங்களா
ஆ இன்னு சாப்டலங்க தம்பி நீங்க சாப்ட்டீங்களா தம்பி சேரிங்க தங்க இல்லங்க இன்னு முடிலங்க தம்பி இன்னு நறைய வேல இருக்கு தம்பி இன்னிக்கு வெள்ளி கெழமனால பூஜ வேல மட்டு அப்டே இருக்குங் தம்பி
ஓகேங்க
படி ரெண்டு பசங்க தம்பி ஒரு பையன ஸ்கூலுக்கு அமுச்சாச்சு தம்பி
ஆ சேரி சேரிங்க
பையனுக்கு பத்தாந் தேதிதா ஸ்கூல் தம்பி அதனால அவங்க இங்கதா இருக்கறாங்க தம்பி எங் கூட தா இருக் காங்க சமையல் வேல்லா முடிஞ்சாச்சு தம்பி
ஓ சமையல்லா முடிஞ்சிங்ளா? இன்னிக்கு என்ன ஸ்பெஷலுங்க?
இன்னிக்கு வந்து சாதோ அப்பறோ சொரக்கா கூட்டு அதுக்கப்பறோ கோவக்கா பொறியல் தம்பி
ஓகே ஓகேங்க
ஆ உங்க வீட்டுல எல்லாரு நலமா இருக்காங்களா தம்பி
ஆ இங்கியே இருக்க எல்லாருமே நல்லா இருக்காங்க
ஆ ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க தம்பி. நீங்க என்ன தம்பி பண்ணீட்ருக்கீங்க?
ஆ இங்க இன்ஜினீரிங் முடிச்சிருக்க. இன்ஜினீரிங் முடிஸ்ட்டு பாத்திங்கன்னா சூப்பர்வைசரு வேலைக்கு போயிட்டுருக்க.
அ உ நல்லது தம்பி நல்லது தம்பி
அ இன்னு எனக்கு மேரேஜ் ஆகலீங்க
செரிங்க தம்பி செரிங்க தம்பி
அ அ வீட்டுலதா பாத்துட்ருக்காங்க
சேரிங்க தம்பி திரு வேல எதாச்சு ட்ரை பண்றீங்களா தம்பி
என்னங்க
வேலைக்கு எதாச்சு ட்ரை பண்ணீட்ருக்கீங்களா தம்பி
இல்ல வேலைக்கு போயிட்டுதா இருக்கங்க இன்ஜினிரிங் முடிஸ்ட்டு அ போயிட்டுதா இருக்க எதோப் பார்ட்டைமா தா பாத்துட்ருக்க.
சேரிங்க தம்பி எ எப்டி தம்பி உங்களுக்கு காலைல வேலயா இல்ல நைட்டு வேலைங்களா
இல்ல எங்களுக்கு ரெண்டு ஷிப்ட்டு மாத்தி மாத்தி போடுவாங்க அ காலைல பாத்திங்ன்னா செவன் டூ ஃபைவு ஈவினிங் டைம் பாத்திங்ன்னா ஃபோர் தேர்ட்டி டு டூ தேர்ட்டி
செரிங்க தம்பி செரிங்க தம்பி
சேர் சேரிங்க நீங்க வீட்டுலதா இருப்பீங்களா இல்ல வெளி வேலைக்கு
இல்லங் தம்பி நானுமே டீச்சருங் தம்பி நா போன அ அக்கடமிக் இயர்ல தா ரிலீவ் ஆனங்க தம்பி கொஞ்சோ வேற எதாச்சி இப்ப எக்ஸா பரிச்சைக்கு எதாச்சு படிக்கலா
சேர் சேரிங்க
சேர் அப்டியே சைடுல எதாச்சு வேற எதாச்சு பாத்துட்டு அப்டே படிக்கலா இல்ல தம்பி
ஓ சேர் சேரிங்க நீங்க பிரைவேட்டுக்கு தா போயிட்டிருந்தீங்களா ஸ்
ஆமாங் தம்பி ஆமாங் தா சேரிங்க தம்பி சேரிங்க தம்பி அப்பறோ தம்பி அங்க கிளைமேட்லா எப்டி இருக்குங் தம்பி
இங்க கிளைமேட்லா பா இப்பதா ஒரு வாரமா தா கிளைமேட் சேஞ்சு
நீங்க எந்த ஊருங்க தம்பி
அ நா இங்க
அ நாங்க கோயமுத்தூர் தம்பி
கோயம்புத்தூருங்ளா சேர் சேரிங்க இங்கெதா ஓரளவுக்கு பரவால்ல ஏனா பக்கத்துல இருக்கு எல்லாமே ஹில்ஸ் ஏரியா தா இருக்குங்ளா மழ ஒரு ஒரு வாரமாத் தா அது ஒரு வாரமா தா சேஞ்ச் ஆகி இப்ப மழ விட்டு விட்டு வந்துட்ருக்கு ஆனா பெருசா மழ இல்லைங்க ஏனா பரவால்ல வெயில் கம்மியாயிருக்கு
சேரிங்க தம்பி இங்க கிளைமேட்டு வெயிலு இல்ல மழ வர மாரி இருக்கு ஆனா வெயிலு ரொம்ப ஒன்னு அடிக் க்கல தம்பி இனிமே தா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தா நல்ல வெயில் தம்பி
ஆ ஹா சேர் செரிங்க எதோ எதோ ஓரளவுக்கு போயட்ருக்குங்க
எந்த காலேஜ் தம்பி நீங்கம் படிச்சிங்க
நா பொள்ளாச்சில பி ஏ பால்டெக்னிக்கு ஆன்
நா பி ஏ தாங்க பொள்ளாச்சி தெரீங்களா இந்த புளியம்மபட்டி புளியம்பட்டி தெரியு தம்பி ஆனா காலேஜு பேரு தெரியலங்க தம்பி அங்க தான தம்பி ஸ்ரீ சக்தி காலேஜ்லா இருக்கு
ஸ்ரீ சக்தி காலேஜுங்குறது நீங்க எத சொல்றீங்க
இது இதுல காரமடைல இருக்குல்ல தம்பி அது
காரமடை காரமடை இங்க கோயம்புத்தூர் தானுங்க
அது தாங்க தம்பி காரமடைலயு ஒன்னு இருக்கு சின்னையம்பாளையத்துலயு ஒன்னு இருக்கு
சேர் சேரிங்க இங்க பொள்ளாச்சில அந்த காலேஜ் இல்லைங்க அங்க கோயம்புத்தூர் சைடு தா நீங்க சொல்றது இருக்குங்க சேரி சேரிங்க
ஆ ஆ நல்லா கிளைமேட்லா பொள்ளாச்சி நல்லாருக்குல தம்பி
ஆ இங்க பரவால்லைங்க அ இப்ப வெயிலே இருந்தாலு ஓரளவுக்கு குளிர்ச்சியா தாங்க இருக்குது
ஆ அங்க எளநீர்லா ரொம்ப ஃபேமஸுல தம்பி இப்போ ரொம்ப நல்லா நெறையா சீப்பா கெடைக்குதுங்ளா
இல்ல சீப்புலா சொல்ல முடியாது சொந்தமா தோப்பு இருக்கவ்ங்க கிட்ட தெரிஞ்சவ்ங்க அந்த மாரினா நமக்கு எப்டியு நீங்க சொன்னமாரி சீப்பா இல்ல ஃப்ரியா கூட கெடைக்கு ஆனா இப்ப நம்ப வெளிய போய் வாங்கும்போது பாத்திங்னா ரேட் அவ்ங்க சொல் அறுவரூவா எழுவரூவா சில டைம் நூறூவா கூட சொல்
நூறுபா ஆ
ஆ இப்ப சம்மர் டைம்மின்னால அவுங்க சொல்றதுதான ரேட்டு மத்த டைம் கூட பரவால்லைங்க எதோ ரேட்டு கம்மியா குடுப்பாங்க இது சம்மருங்குறனால நம்ம கண்டிப்பா வாங்கி குடிச்சுதா அவங்கறனால அவ்ங்க சொல்றத ரேட்டா விக்கிறாங்க
ஆமாங்க தம்பி ஆமா நாங்க வந்து இங்க சந்தைல பாத்தீங்னா எப் எப்பயுமே ஒரு தேங்கா எடுப்போ தம்பி
சேர் சேரிங்க
பாத்தீங்கனா அப்றோ பெரிய காயா இருந்துச்சு தேங்கா நல்ல பெருசா இருந்துச்சு
சேரிங்க
அவுங்க பாத்தீங்கனா ரேட்டு் கம்மியா சொன்னாங்க
ஆ
அதாவது நார்மல் கடைல வந்து ஒரு நாப்பது ரூபான் விக்கிற தேங்காவ இவுங்க நல்லா பெருசா இருக்கு முப்பது ரூபான் சொன்னாங்க செரி நா நெனச்ச அப்பவே நெனச்ச இவ்ங்க வந்து நெலத்துக்காரங்கதா சொல்லிட்டு நா வாங்கிட்டு போன அந்த தேங்கா அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு அப்றோ நாங்க தேங்காய எப்பயுமே அவுங்ககிட் தா வாங்குவோ
ஆ ஓக்
அப்புறோ ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு அவங்களு கொஞ்சோ ரேட்டு ஒரு அஞ்சு ரூபா ஜாஸ்தி ஏத்துனாங்க அப்புற நாங்கன்னு சொன்னோனே பழைய அமௌண்ட்டுக்கே குடுத்துட்டாங்க ஆ நா தேங்கா நல்லா பெருசா இருந்துச்சு நா அப்பவே கேட்ட உங்ககிட்ட அக்கா நீங்க உங்க சொந்த தேங்காவான ஆமா அப்புற இன்னொரு தடவ கேட்டுதா நாங்க பொள்ளாச்சித்ல இருந்து எடுத்துட்டு வரோ
ஓ
நல்லா தேங்கா நல்லாவே பெருசா இருந்துச்சு நாம வந்து முப் பது நாப்பது ரூபான்னு குடுத்து வாங்கற தேங்கா முப்பது ரூபான்னு வித்தாங்க நல்ல
ஆமாங்க இப்ப எப்டினா இங்க தோப்புல எப்டினா ஒட்டுக்கா இவுங்க தோப்புல தேங்கா போடும் போது பாத்தீங்னா அவுங்க ஒரு தேங்கா பாத்தீங்னா அந்த ரேட்டுக்கு தா நுப்பது அ நுப்பத்தஞ்சு அதுக்கு மேல போகாது முப்பது அந்த ரேஞ்சுக்கு தா குடுப்பாங்க
ம்
தனியா வெளிய கடைல இருந்து வாங்கும் போதுதா உங்களுக்கு நாப்பது நாப்பத்தஞ்சு அம்பது அந்த ரேட்டுக்கு போகுது தோப்புல தோப்பு சைட் ல இருந்து அவுங்க சொந்தம்மா வாங்கும்போது பாத்தீங்னா அது ரேட்டு கம்மியா தா குடுப்பாங்க
செரிங்க தம்பி செரிங்க தம்பி ரொம்ப நல்ல விஷயம் அங்க நறைய ஃபால்ஸ் தண்ணி நீர்வீ்ழ்ச்சிலா இருக்குங்ளா தம்பி இப்போ பொள்ளாச்சினா இப்பப்ப நாங்க அடிக்கடி வருவோ அங்க நாங்க மாசாணியம்மன் கோயிலுக்கு வருவோ அப்புறம் ம ம மங்க்கி ஃபால்ஸ்க்கு வந்துருக்கோ
செரிங்க
அத தவிர்த்து வேற ஏதாச்சு இந்த வின்னரு படத்துல வருதில்லிங்ளா அந்த நீர் வீழ்ச்சி அ அது அது எல்லாரு அலோ பண்றாங்ளா தம்பி
ஆ பண்ணிட்தா இருக்காங்க ஏ எப்பனா ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடிதா ஒரு டெத்தாச்சுங்க டெத்தாச்சு ஆனா அது ஏ இப்டி நா ஏதோ இல்ல ட்ரிங்க் பண்ணி ட்ரி்ங் பண்ணிட்டு உள்ள போய் விழுந்துருக்காங்க அதுக்கப் பறோ ஒரு டூ த்ரீ வீக்ஸ் அலோ பண்ணாம இருந்தாங் இப்ப எல்லா அலோவ் பண்ட்டுதா இருக்காங்க எல்லாரு வந்துட் போயிட்டு தா இருக்காங்க
இப்போ தண்ணி இருக்குங்குளா தம்பி இப்போ வந்தா தண்ணி பாக்க முடியுங்ளா
இப்ப தண்ணி ஆ இருக்குங்க இப்ப வாய்க்கால்ல கூட எடுத்து விட்டுருதா இருக்காங்க தண்ணியிலா இருக்குங்க
அதாவது அ அதிகப்படியான நீர்வீழ்ச்சி விட கம்மியாக குறைந்துதா இருக்குன்றீங்க
ஆ ரொம்ப பாக்க முடியாதுங்க ஆனா தண்ணி இருக்கு ஆனா
எந்த மாசத்துல வந்து அங்க நல்லா தண்ணீ இருக்கு
இந்த மாசன்னா நீங்க ஏன்னா வின்டர் சீசன் வந்தீங்னா அங்க நல்லாவே தண்ணி இருக்குங்க சம்மர் டைம்ல பாத்தீங்னா தண்ணி அதிகமா எடுத்தே உட மாட்டாங்க அதே பாத்தீங்கனா இந்த செப்டம்பரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த லைன்ல போய் இந்த மந்த் துல பாத்தீங்னா அங்க கொஞ்ச தண்ணி அதிகமா பாக்லாங்க
சேர் செரி தம்பி இது அது தவர வேற ஏதாச்சும் உங்க உங்க இடத்துல வந்து வேற ஏதாவது சுற்றுலா தலங்கள் இருக்குங்ளா
இந்த சைடு சொன்னா இங்க ஆழியாரும் பாங்க வால்பாறைம்பாங்க ஆ அப்புற அதுரப்பள்ளி அப்புற இந்த சைடு மங்கி ஃபால்ஸ்சு
மங்கி ஃபால்ஸ் வந்திருக்கோ ஆழியார் டேம் பாத்துருக்கோ அப்றோ மாசானியம்மன் கோயில்க் போயிருக்கோங்க வால்பாறதா போலங்க சரி டூ வீலரு மேல ஏற முடியாது கொஞ்சோ செரமமா இருக்கூனு சொல்லிட்டு
சேரிங்
அ மேல போலங்க
இங்க சேத்தமட காளியம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்ளா?
அது தெரிலங்க அந் சேரிங்க சேரிங்க
அங்கயு போய் பாருங்க ஏனா அங்கே இதே மாசனியம்மன் கோயில் அளவுக்கு இதுல ஒரு வர்ர கூட்டோ இங்க பாதி கூட்டோ அங்க
ஓ எந்த கோயில் பேர் சொல்லுங்க தம்பி
சேத்து மடை காளியம்மன் கோயிலுங்க
சேரிங்க ரொம்ப ஃபேமஸுங்ளா? சேரிங்க சேரிங் ஆனா நானு எனக்கு உ இவுங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கங்க யாரு மாசாணியம்மன் ஆனா எதர்ச்சியாதாங்க ஒரு தடவ போயி மொளகா அரச்சிட்டு பூசிட்டு வந்தங்க நாங்க வந்து இதுல போனொங்க
சேரிங்
எம் மங்கி ஃபால்ஸு ஆழியார் டேம் பாத்துட்டு இந்த மாரி எங்க வீட்ல சொன்னோ நாங்க இங்க வந்து பொள்ளாச்சில இருக்கோன்னு அவுங்க ஒடனே நீ வந்து வந்து ட்டீங்க நீங்க மறக்காம மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க
ஆ அததா
அப்போ பெரியவளு நம்பிக்கைல ஈடுபாடு உள்ள அவுங்க சொன்னாங்க நீங்க போறது போறீங்க மொளகாயெல்லா எடுத்துட்டு போங்க மொளகா ச்சு வேண்டிகிட்டு வாங்கன்னாங்க
ஆமாங்க வேண்டுனா கண்டிப்பா நடக்குங்க அங்க
ஆ ஆமாங்க ஆமாங்க
ஏனா தமிழ்நாட்லந்து நெறயா பேரு இங்கதா மாசாணியம்மன் கோயில்தா வந்துட்டு இருக்காங்க அம்மாவாசைனாவே இங்க மாசாணியம்மன் கோயில்ல தனி ஸ்பெஷல் பஸ் விட்டுருவாங்க கூட்டோ அந்த சைடு போவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டோ வரு
ஆமாங்க ஜனந்தாங்க
ஆமாங்க
அப்றோ மொளகா அரச்சு வேண்டிட்டு வந்தோங்க நாங்க மூணு மாசத்துலயே வந்து கொழந்தைக்காக வேண்டிட்டு வந்தோ ரெண்டு வர்ஷோ கல்யாணோய் கொழந்த இல்லாம இருந்ச்சு வேண்டிட்டு வந்தோ கரெக்டா அந்த மூணு மாசத்துக்குள்ளவே கொழந்த
ஆ பொறந்துச்சுங் வந்துசருச்சுங் ஆ சேரி சேரி
ரொம்ப என்ன சொல்றது நா எதோ வேண்ட சொன்னா எதோ வேண்ட்டு வந்த அவ்ளதா நா ரொம்ப அது நம்பிக்கையா அப்றோ அப்றோ மூணு மாசோ பாத்தா அது ரொம்ப இதுதாங்க ஷக்திதாங்க
சக்திதாங்க நாங்களு நெறயா பக்கோ வேண்டிருக்கோ அங்க நெறயா நடந்திருக்குங்க
ஆனா என்னனா நா ரெண்டு வேண்டுதல் வெச் எனக்கு ஒரு வேண்டுதல்லா நடந்துச்சு இன்னொரு வேண்டுதல் நடக்கவே இல்ல
நடக்கலைங்க த அப்ப இனிமே போறப்போ ஒரே ஒரே ஒரு வேண்டுதல் மட்டு போறப்ப வேண்டிட்டு வந்துருங்க அப்ப ஒண்ணு நடந்துருல
ஆ ஆமா அப்றோ இப்ப திரும்பவு செரி வேண்டிட்டு வந்துட்டேங்க அதுக்கப்றோ அது திரும்ப அத இது செலுத்தவே இல்ல அது எனக்கு என்ன செலுத் த்தணுனு ஒரு வரமுறயே தெரிலங்க செரி ஒரு தடவ போனா அந்த அந்த கடக்காரங்க எல்லா ஆளுக்கு ஒண்ணொண்ணு இது வாங்கி போடுங்க இது வாங்கி போடுங்க அத போடுங்க இத போடுங்கன்றாங்க எனக்கு என்ன எல்லாருமே வந் இத வாங்கி போடுங்க காசு குடுங்க இதுக்குடுங்க காசு குடுங்க இதுக்குடுங்க
மேம் டைம் ஆயிருச்சு
ஆ சேரிங்க மிக்க நன்றி தம்பி
ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆ ஓகே ஆ
தம்பின்னா என்னது தம்பின்னா என்னது தம்பின்னா தம்பி